நல்லா இருக்கீங்களா
ம் நல்லாயிருக்கே ஸ்டர் நீங்க நல்லாருக்கீங்களா
நல்லா இருக்கே கா
ம் சாப்ட்டிங்களா என்ன பண்ணிட்டுருக்கீங்க
ஒன் செக்கேண் சிஸ்ட்ட காலு ஹலோ ம்
ஹலோ ம் சொல்லுங்க சிஸ்டர்
ஆ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா சும்மாதா ஸ்ட்ட இருக்க நீங்க
நாங்க இப்பதா சாப்ட்டு வந்து கொஞ்ச ரெஸ்ட் எடுப்போன் படுத்துருக்க
நானு அதேதா சாப்ட்டு முடிச்சுட்டு கொழந்தைய தூங்க வச்சிட்டு படுத்திருக்கே
சேரி சேரி என்ன சாப்பாடு செஞ்சீங்க
நா வந்து இன்னிக்கி வல்லாரக்கீர தொவையலு மாரி அரச்சே
ஓ சேரி சேரி ஆ
நீங்க
எப்டி ரைஸுக்கு போட்டுக்கிற மாரியா
ஆ ரைஸுக்கு போட்டுக்குற மாரி தா காஞ்ச மொளகா வல்லாரக்கீர இருக்குல்ல நல்லா கழுவி எடுத்துட்டு க்ளீனா ஆ
என்ன வீட்ல எதுவு செடி வச்சிருக்கீங்களா
நா வந்து தோட்டத்துல இருந்து பெரிட்டு வந்தே எங்க பாட்டி வீட்டுக்கு போயிருந்தே அங்க தோட்டத்துல இருந்தது அதனால நெறைய பெரிஸ்ட்டு வந்தே பாத்தது ஆசையா இருந்ததா அதனால பெறிச்சி கொண்டு வந்து எல்லாத்தையு நல்லா கழுவிட்டு ஆ கீர பூண்டு இஞ்சி ஆ எண்ண ஊத்திட்டு அதுல காஞ்ச மொளகா இதெல்லா போட்டுட்டு வதக்கிடனு ஃபுல்லா கீர நல்லா சுருண்டு அந்த கலர் சேஞ்ச் ஆயி வதங்கு பாருங்க அந் தளவுக்கு வதக்கி எடுத்துக்கிட்டு தனியா இன்னொரு பேன்ல வந்து கடுகு தோரம்பருப்பு கள்ளப்பருப்பு சீரகோ இத மட்டு வறுத்து எடுத்துக்கணு வறுத்தெடுத்து அதயு இது கூட சேத்தி கொஞ்சோ புளி வச்சி அரைக்கணு அப்ரோ எல்லாத்தியு ஒன்னா எண்ண ஊத்தி நல்ல நல்லெண்ண ஊத்தி கடுகு போட்டு தாளிக்கிற மாரி தாளிஸ்ட்டு நம்ம சட்னி அரச்சி வதக்கி ஊத்துவோல்ல அந்த மாரி ஒரு ரெண்டு நிமிஷோ மூடி போட்டு வைக்கணும் கொஞ்சம் அந்த கொதிக்கணும் அந்த புளி வாசன அந்த கொஞ்ஜோ ஒன்னு ரெண்டு வாசனலாம் பச்ச வாசன இல்லாம நல்லா கொதிக்கிற மாரி வச்சிட்டு அப்பறோ த்து சாதோ லன்ச் பாக்ஸா கிண்டி கூட குடுத்தர்லா
ஆ எப்டி நார்மல் கீர டேஸ்டுதா இருக்குமா
ஆ நார்மல் கீர டேஸ்டுதா இருக்கு ஒன்னு இருக்காது அதுல காரமு புளிப்பு நம்ம நமக்கு தேவையான அளவு போட்டுக்க வேண்டியதுதா நமக்கு நல்லா காரமா வேணுன்னா நல்லா காரமா போட்டுக்கலா இல்ல திட்டமா போட்டு செஞ்சாவே நல்லாயிருக்கும் நா சாதத்துலா பெசஞ்சி சாப்டா அவ்வளோ நல்லாருக்கு
சேர் சேர் நீங்க இன்னிக்கு தா ட்ரை பண்றீங்களா இல்ல எப்போ செய்வீங்களா
நா வந்து இன்னிக்குதா நா செஞ்சிருக்க எங்கம்மா செஞ்சி தா நா சாப்ட்ருக் ஏன்னா நா பண்ணது கெடையாது
சேரி சேரி சேரி ஆ ஆ
அவங்கதா எனக்கு செஞ்சி குடுத்து நெறைய சாப்டிருக்கே ஆனாலு இப்ப எனக்கு அம்மா எறந்து மூணு வருஷோ ஆயிடுச்சி இந்த மூணு வருஷத்து
ஓ சரி சரி
இல்ல கீரயே சாப்பிடல இப்போ திருப்ப எங்க அம்மாவோட அம்மா வீட்டுக்கு தா நா போயிருந்த அங்க போனது இந்த கீரய பாத்ததூ அம்மா ஞாபகு வந்தது அவுங்க இப்டிதானே பெரிப்பாங்க அப்டின்னு அதையே பிரிச்சி அதே மாரி நானு செஞ்ச எங்க அப்பாவே சாப்டிட்டு நல்லா இருக்கு ஆமா நல்லாதமா இருக்குன்னு சொல்லி சாப்ப ட்டு போனாரு
சரி சரி சரி தொட்டுக்கெல்லாம் என்ன சாப்டுவீங்க அதுக்கு
இது நா வந்து பொடலங்க கூட்டு மாரி வெச்ச இத நானுமே இந்த கீரய வந்து மெயின் சப்ஜெட்டா செய்யல அது சைடிஷா தா செஞ்சே இது நல்லால்லன்னா என்ன பண்றது அப்டின்னிட்டு பொடலங்கா கூட்டு வச்சிட்டு கொழந்தைக்கு கல்ல வேக வச்சி தனியா வச்சிருந்தே காலைக்கு தோச ஊத்திருந்தே அப் அப்ரோ இத இது சாப்ட்டு இதுவே நல்லாருந்தது பொடலங்கா கூட்டு இப்ப அப்டியே இருக்கு யாருமே அத சாப் சாப்ல்ல எல்லாரு கீரதா சாப்ட்டாங்க
சேர் சேர் செரி அ அ ந இது தோச இட்லிக்குலா இத சாப்பலாமா தொட்டு
ஆ தோச இட்லிக்குமே சாப்பல்லா நல்லா இருக்கு
நா கடைல விப்பாங்க பாத்திருக்கே அது எப்டி செய்யணுன்னு தெரியாதா அதனால வாங்கி கடைய னமா இல்ல எப்பவு போல கீர செய்ற மாரி செய்யணுமா வதக்கணுமானு தெரியாது நா வாங்கல ஆனா ஏதோ ஞாபக சக்தி நெறைய இருக்குனு நா கேள்விப்பட்
ஆமா நா மாசமா இருக்கும்போது கிட்டத்தட்ட இப்ப நா சாப்ட்டு கூடுமே அம்மா எறந்து நாலஞ்சு இப்ப ஏ பையே வயித்துல இருக்கும் போது எனக்கு செஞ்சி குடுத்தாங்க ஏ பையனுக்கு இப்ப ஏழு வயசு ஆகுது அப்ப எனக்கு நா மாசமா இருக்கும்போது வல்லாறக் கீர சாப் நல்லதுன்னு அப்பப்ப எங்க ஆயா வீட்டுக்கு போறப்பலா பெரிச்ட்டு வந்து செய்வாங்க அவுங்க இருந்த வரைக்கு அதல்லா அந்த கீர வகைலா சாப்படனுன் சாப்டோ
ஆ சிஸ்டர் ஆ உ
சரிங்க சரிங்க சிஸ்டர் ஆ போயிட்டு பாருங்க